வணக்கம் எப்டி ம் நா பே நா பேசுறது கேக்குதுங்ளாக்கா
ஆ நா அ பேசுறது கேக்குது
அ என்ன பண்ணிட் ட்ருந்திங்க காஃபி எல்லா ஆய்சிங்ளா
ஆ எல்லாமே முடிஞ்சு தோழி அவளதா அஞ்சி மணிக் ட்டிருந்த வேலையெல்லா முடிஞ்சிரும் எங்களுக்கு
அஞ்சு மணி ஆமா எங்ளுக்கு இதுக்கப்பறம் தா ஸ் சா ஸ்டார்ட் ஆகு சமைக்கணு நைட்டுக்கு
ப்ட முடியாத பைய அவனுக்கு வந்து அந்த டைம்ல எல்லாமே நம்ம குடுத் தாகணு காலைல எட்ர மணி சாப்பாடு மதியோ ஒன்னு ஒன்றைக்கு சாப் பாடு அ இப்ப சாய்ந்தரோ அஞ்சு மணின்ன டி நைட்டு எட்டு டு எட் ட்ர குள்ள நைட் டிஃபன்னு கரெக்டா இருப்பாரு அவர்ட்ல இருந்து
லது ஒடம்பு
மா அவர்ட்ட இருந்துதா நறைய விஷயோ நாங்க கத்துக்கணு தோழி கரெக்ட் டான டைம்ல நாங்க நைட்ல தூங்காம நானு என் சின்ன பைனு அலைபேசி வச்சி ஏதாவது ஒன்னு பண்ணிட்ருந்தோனா அதெல்லா பாக்க கூடாது தூங்குங்கன் எங்கள இது பண்ணிட்டே இருப்பாரு அதெல்லா பாக் கூடாது மணியாச்சில ஆமா இந்த நேரத்துல தூங்கணு தூங்கிருங்க ஏன் ஃபோன பாக்குறிங்க போன வச்சி தூங்குங்க தூங்குங்கன்னுவாரு நீ தூக்க வன்ச்சுனா நீ தூங்குப்பா நாங்க தூங்கிக்கிறோ அப்டின் சொல்லிருவோ ம் ம்
அப் அத விட நம்ம ச நேரத்துக்கு தூங்குனொன்னா நம்ளுக்குதா நல்ல தாருக்கு அவுங்க சொல்றது கரெட்டு
கண்டிப்பா தோழி கரெக்ட்டான் டைம்ல எட் ன ஒம்பொது மணிக்லா டி வி எல்லா திமே ஆஃப் பண்ணிருவாரு ஆ வெளில லை ட்டு எரிஞ்சிட்ருக்கு அத மொதகொண்டு வந்து ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு உள்ள சாப்ட்டுட்டு தூங்கணு அப்டின்னு நம்ம டாக்டர்யே நெறைய பேர்ட கேப்போ தோழி தூக்கம் அப்டிங்கிறதா ரொம்ப முக்கியோ ஏனா நெறைய பேர் இன்னிக்கி தூக்க வராம மாத்திரைல்லா எடுத்துக்குறாங்க நெறைய வாக்கிங் போறாங்க
அ அதுக்குன்னே உடல் பயிற்சி பண்றாங்க எல்லாமே பண்றாங்க நம்ளுக்கு படுத்து து‌ தூக்கொ வருதுன்னா நம்ளுக்கு எதோரன் எதோ நல்லது பண்ணியிருக்கோ அத்னால தூக்கத்ல நீங்ளு தூங்குங்க செரிங்ளா
அ ஆம்மா கண்டிப்பா தோழி கண்டிப்பா ட்ரை பண்றோ தோழி நாங்க முயற்சி பண்ணிட்ருக்குறோ அ கூடிய சீக் கொ அதந்த அந்த அந்தெடத்துக்கு வந்தர்றோ தூங்குறதுக்கு நாங்க அ பாத்தீங்னா அப்பல்லா நம்ம அம்மா ப்பால்லா பாத்தீங்கன்னாக்க ஆ ஒரு கட்ல போட்டு வாசல்லதா இத்தனைக்கு வளில படுத்து கடப்போ அப்பல்லா நல்லா ஒரு தூக்கொ வரு நல்லா போய் வெளையாடுவோ சின்ன பிள்ளைல ஓடி ஆடி வெளயாடுவோ ஆ கை கால்லா ஒரு அசதி குடுக்கு நல்லா நம்ப அ சொல்லுவோ தெரிங்ளா கத்துலெல்லா நல்லா கனவு கண்டுட்டு நம்ம பாட்டு தூங்கிருவோ கால்ல எந்துரிச்சு எப்போதும் போலயெ நார்மலா எந் திர்ச்சு நம்ம பாட்டுக் வேலைய பாத்துட்டு ஆனா இப்ப இருக்குற காலகட்டத்துல பாத்தீங்ன் வச்சு க்கோங்களே நைட்டு பய் தூங்கணுமா அப்டின்ற மாரு டூ வேலையெல்லா முடுஞ்சிர்ச்சு அந்த வேலையு முடுச்ட்டமா இந்த வேலையு முடுச்ட்டமா ம் நாளை காலைல எந்துருச்சா இப் இப்டி பண்ணணு அப்டி பண் இந்த ஒரு இதுலயே பாத்தீங்கன்னா மன உளைச்சல்லயே நமக்கு தூக்கமே வரமாட்டேங்குது.
ஆமா நா அதுவு இல்லாம நம் நம்ப வாழ்க்கைய நம்ம யோசிக்கிறோல்ல என்னடா அடுத்தது என்ன பண்ணு எப்டி இருப்போ அப்டின்றது பாதி தூக்கோ வர மாட்டேங்குது ம்க்கும். எங்க ஊர்ல திருவிழா நடந்துட்ருக்கு
ம் அப்டிங்களா? ம் அப்ப சொல்லவே வேணா தோழி நல்ல நாள்லயே நம்ம
தூங்மாட்டோ ஆ இங்க பதினெட் நாள் திரு நா திருவினலா இது பதினெட்டு நாள் ஆ பதினெட்டு நாள் பாரதம் படிப்பாங்க மத்தியானோ
ஆ
படிச்சி இங்க திரௌபதி அம்மா இருக்காங்க. அந்த கோவில்தா பதினெட்டு நாள் நாளு கூ த்து கட்டி ஆ இந்த மகாபாரதத்துல சண்ட வருல் ல்லியா போர் நடக்கு இல்லையா துரியோதனனுக்கு துரியோதனனுக்கு பீமர் எல்லா சண்டை போட்டுப்பாங்க இல்லயா அதே மாரி இந்த ஊர் ஃபுல்லா வந்துட்டு அவங்க ரெண்டு பேர் சண்ட போட்டுட்டே போவாங்க அந்த மாரி வேஷம் போட்ருக்கிறவங்க
சூப்பர் தோழி சொல்லயிலயே மகிழ்ச்சியா இருக்கு அந்த எடத்துக்கு வந்த மாரியே இருக்கு தோழி ஆ இதெல்லா இந்த மெய்னா அந்த தஞ்சாவூர் பக்கத்து அந்த மாரிதா நடக்கும்னல்லா கேள்விப்பட்டிருக்கே தோழி நானு. ஆ
இப்டி சைடுதா நம்ம சா நா ஆ சென்னை சைடுதா சென்னை கெடையாது அதுக்கு பக்கத்துல ஆ இங்கயு இருக்கு இந்த ஒரு வில்லே கிராமம்தா இது ஊர்ல இப்பதா நடந்திருக்குன்னாங்க இங்க இங்கதா புதுசா வந்திருக்கோ நானு இது புதுசு அதா பாத்துட்ருக்கே.
ஆ ஏன்னா ஒரு ம் ரெண்டு மூணு நாள் திருவிழா கேள்விப் பட்ருக்கோ அஞ்சு நாள் திருவிழா கேள்விப்பட்ருக்கோ. ஆனா பதினெட்டு நாள் ஒரு மாசத்துலயே பாதி நாளைக்கு மேல வருது திருவிழா மட்டு ம் அப்ப அதுக்கு நம்ம எவ்ளோ ஆமா
ஆ ரெ உழைக்கிறவங்க இருக்காங்க இது ரெண்டு வருஷத்துக்கு ஒருவாட்டிதா நடக்குமா. ஏன்னா இதோட செலவு வந்து ட்டு நம்ம எதிர் பார்க்க முடியாத அளவுக்கு இருக் குங்களா
கண்டிப்பா ம்
எல்லாருமே க்அ ஊரோட ஒத்துழைப்பு இல்லாம நடக்க முடியாது ல்லியா ஊ எல்லாருமே சேர்ந்து நடத்த த்ராங்க இந்த பாரதம் படிக்கிறதுக்கே அவங்க எங்கருந்தோ கூட்டுட்டு வராங்க இந்த பாரதம் படிக்கிறாங்கல்லையா ரெண்டு பேரும் அவங்க எல்லாருமே இங்கதா இருப்பாங்க
பாரம்பரியத்தை வந்து ஊக்குவிக்கிறது தானே தோழி இது வந்து ம் ஏன்னா ஒரு சில பேத்துக்கு அந்த கதையெல்லாம் தெரியாமயே இருப்பாங்க அப்ப இது மாரி நடக்கறப்ப
அ விவசாயமே எங்க இப் ப்ப இருக்கிற பசங்களுக்கு எங்க தெரியுது பேண்ட் அ பே அ நாய் இப்போ எனக்கு வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறவங்கல்லா கால நாலு மணி கிடந்து பால் கறந்து அவுங்களோட கல்னி இப்போ ஏதோ ஒரு வேலக்கோ தோட்ட வேலக் போயிடுறாங்க நம்ம
ம்
எலுந்துக்கிறது சோம் சோம்பேறித்தனமா ஆனா அவுங்களா வந்து அப்படி இருக்காங்க விவசாயத்தை காத்துக்கிட்டு இருக்காங்க
ம் அவுங்க உடம்புமே பாருங்களே வலிமயா நல்லா இருக்
நல்ல ஆமா அவுங்க சாப் ஆமா அவுங்க சாப்ட்ட சாப்பாடு எல்லாமே அவு க வந்துட்டு ஆரோக்கியமா வச் வச்சிருக்கு அங்க இயற் கையோடவே இருந்துட்டாங்க இல்லையா அவங் நம்ம அப்டி பலகிடுச்சு
ம் கண்டிப்பா கண்டிப்பா தோழி அதனால தான் கிராமங்கல பாத்திங்கனா இன்னமு அந்த ஒரு ஏழு மணி அந்த நிலா வரத்துக்குள்ளே அந்த லைட்டு வெளிச்ச போருத்துக்குள்ளே அந்த சூரிய வெளிச்ச போறத்துக்குள்ளேயே சாப்ட்டுருவாங்க ஆறு மணி ஆறுரைக்கெலா சாப்ட்டுருவாங்க ஏழு மணிக்கெல்லா படுத்துருவாங்க காலயில நாலு மணிக்குலா எந்திரிச்சிருவாங்க அவுங்களாமே அது டைம் நேர கிடைராது கடிகாரம் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனா பாத்திங்கனா அது ஒரு நேர அவங்களாவே ஒ விக்கிக்கிட்டு இந்த பொளு து வந்தா இப்படி இந்த பொளுது வந்தா இப்படி ஆ அதுக்குள்ளயே ஆ அதுக்குள்ளயே சாப்ட்டுக்கறாங்க அதுக்குள்ள தூங் விக்கிறாங்க அதுக்குள்ள போய் என்னென்ன வேல பாக்
அ பா முடிச்சுக்கறாங்க நம்புள் அ டைம் ஆ நேரத்த வந்துட்டு அவுங்க கரெக் நா சரியா பயன்படுத்திக்கறாங்க அவங் அவுங்கள அவங்கள பாத்துதா நாம கத்துக்கணுமே
கத்துக்கணு கண்டிப்பா கண்டிப்பா தோலி அதனாலதா அவுங்க இன்னமு பாத்தீங்கன்னா ஒடம் மு நம்ம இன்னைக்கு நேரத்த பாத்து பாத்து பாத்து போனாக் கூட நமக்கு அந்த அடுத்த நாள் வந்தாலுமே அந்த டைம் அது வந்துருச்சா மணி ஆயிருச்சா அப்டின்ற மாரி இருக்
ஆமா நம்மளுக்கு நம்ம ஒரு வேலைய வந்துட்டு பண்லான்னு ட்டு யோசிச்சு வச்சிருப்போ அதுக்கான நேரமு நம்மகிட்ட இருக் க்கு ஆனா நம்ம ஒடம்பு வந்து ஒத்துழைக் க்காது சேரி விடு அப்புறொ பண்ணிக்கலா அதா நேரோ இருக்குல்ல அப்டின்ட்டு விட்டுட்டு நம்ம பண்ணாமலே நெறைய வேலைய விட்ருவோ ஆனா அவுங்க இந்த வேல இப்ப பண்ணணுமா இந்த வேல இப்ப முடிக்கணுமா அத முடிச்சுட்டு தா அடுத்த வேலயு அவுங்க பாக்குறாங்க
ம் கண்டிப்பா தோலி கண்டிப்பா அவுங்க அந்த வேலய முடிச்சாதா அடுத்த வேல தொடரணுன்னு சொல்ட்டு அது அந்து விவசாய வேலயுமா இருக்கட்டுமே இல்ல இந்த நெல்லல்லா அவிச்சு நமக்கு அரிசி எடுப்பாங்க தெரியுங்களா ஆ அந்த வேலயா இருக்கட்டமே எந்த வேலயோ அந்த ந்தந்த காலகட்டத்துல அதஅத முடிச்சிர்ணு அடுத்து இத செய்யணு அப்படின்னு அவங்களா ஒரு தீர்மானம் போட்டுட்டு அதுக்கப்றொந்தா அந்த வேலைக்கே வர்றாங்க நம்ம வேலைய செஞ்சுட்டு தா தீர் தீர்மானமே எடு டுக்கறோ இன்னைக்கு இத செஞ்சிருக்கோ இனி என்னாப் பண்ணப் போறோன்றதே பாப்
ஆமா
அப்டி கெடையாது ஆனா அவங்கல்ல அவங்க வலியில இருந்து வந்ததுதா நம்மளுமே ஆனா நம்ம வந்து இன்னைக்கு ரொம்ப அ உண்மையிலே உண் உண்மைய வந்து ஒத்துக்கணு தோலி சோம்பேறித்தனமா தா நம்ப போயிட்டோ இன்னைக்கு ஆ யாராவது வந்து நமக்கு சமச்சு தரமாட்
சமச்தர இப்போ என்னக்கா கண் இமைக்கற நேரத்துல காய்கறி பால் பாக்கெட்டுக் கூட நம்ம பாலு கூட வந்துட் வீட்டுக்கிட்ட வந்துருது அப்டி இருக்கு போது எங்க வந்து து நம்ளுக்கு வந்துட்டு நம் ம்ம எழுந்து நடக்கணு நம்ம வேலய நம்ம பாத்து குன்றதுனா மட்டு நம்ம கண்ணு முன்னாடி எல்லாமே நம்ளுக் கெடச் வந்துருதுல்யா ஆனா அவுங்ளுக் அப்டி கடையாது அவுங்ளுக் பால் கறண்தா தா அவங்ளுக்கு பாலு
ஆமா
அவங்களுக்கு பால் கறந்து அவங்க அந்த மாட் ட்டுக்கு சாப்பாடு போட்டு அது போடணு அப்ப தா அவங்ளுக்கு பால் குடுக்கு அதுக்காக அவங்க வொளச்சிதா ஆகணும்ன்ற இத் துல இருக்காங்க நம்ளுக்கு அப்டி கடையாது நம்மளுக் என்ன இருந்தாலு போடு ஆ தொலைபேசிறவர் ஆ எடு ஒரு இத எடு செயலி எட் அதுல இருக்கும் பாரு பத்து நிம்ஷத்துல வீட்டுக்கு வரு பாருன்றத்தா நம் எல்லாரோட தாட்டுமே இப்ப இருக்கற ஆ நகரத்துல இருக்கறவங்களோட எல்லாரோட எண்ணமு
ஆமா இப்போ ஒரு காய்கறியே பாருங்க க்ராமத்துல அங்கன்ன அங்கன்ன பயிரிட்டுக்குவாங்க அங்க என்ன வெளயுதோ அந்த காய எடுத்துதா அவங்க சமைச் ச்சிப்பாங்க ஆனா நம்ம இன்னைக்கு ஒரு வீட் ட்டு வாசல்ல ஒரு செடி வெக்கனுன்னா யோசிக் கிறோம் தெரிங்ளா ஏனா நம்ம வீட்ல ஊத்துற தண்ணி அ வீட்ல போய்ச்சினா சண்ட வந்துரு என்ன உங்க வீட்ல செடி வளக்குறீங்க நீங்க பாத்துக்க வேண்டியது தான எங்க வீட்டுக்கு எதுக்கு தண்ணி வருது அப்டின் அப்போ ஒரு அது ஒரு செடிக்கு மட்டு கடையவே கிடையாது உண்மையே எ ஒரு சிலர் சொல்றாங்க மாடி வீட்ல நாங்க போட்ருக்குகோ அதெல்லா பாக்றதுக்குமே ஒரு கேக்றதுக்குமே அவ்ளோ
அழகா இருக்கு அழ ஆசையாவு இருக்கு ம் இப்போ நாங்க இங்கதா வந்திருக்கோ புதுசா இப்பதா இந்த கிராமத்துக்கு நாங்க இந்த ஒரு மாசோந்தா ஆவுது வந்து வந்ததுல இருந்து எங்க பைய வந்துட்டு செடிக்கி தண்ணி ஊ த்துறாங்க ஆ ஆட்டுக்குட்டிக்கு வந்துட்டு புல்லு வளக்கணுன்ட்டு அவங்களே தண்ணி பாச்சறாங்க அதெல்லா பாக்கும்போ து ஓ பரவால்ல நல்லா இருக்கு நா நாம பண்ணாதது கூட நம்ம பா கொழந்த பண்ணுது அப்டின்ற மாரி யோசிக்கிற மாரி இரு க்கு.
ம் உண்மைதான் தோழி உண்மைதா உண்மையிலயே நம்ம வந்து செடியு வளக்க முடியல ஒரு காய்கறிக்கி எதுக்குமே வளக்க முடியல ஆனா அதனால நம் மளோட தேவைகளு நெறைய ஆயிட்டேதா இருக்குது. அப்ப நம்ம வந்து காச தேடிதா போறோமே
ஆமா ஒரு கிலோ வெங்காயோ வாங்கணுனாலுமே இ இங்க இருக்கிறவங்கல்லா ஒரு செடி ஒரு தக்காளி செடி இருக்கா இன்னக்கி ரெண்டு இருக்கு சரி அடு த்த நாள் அடுத்த வாரத்துல இது வளந்துரு செடிங்கள ஒரு ரெண்டு ரெண்டு ஆ முடிச்சாங்கன்னா அவங்க சமையல் வேலையே முடிஞ்சிருது நம்ம பச்ச மொளகால இருந்து கூட நம்ம காசு குடுத்து வாங்குறோல்ல
ஆமா கண்டிப்பா தோழி
ம் காசு குடுதா வாங்கறோ இந்த க கொத்தமல்லி கூட அது வாடி இருந்தாதா நம்மளுக்கு வந்துட்டு இலவசமா குடுக்குறாங்களே தவிர அது நல்லா இருந்ததுன்னா அது நம் ம ஒரு பதினஞ்சு ரூவா குடுத்து வாங்குறோ.
ஆமா
ஒரு க ஒ நம்மளுக்கு ஒரு தேவ அதிகமா இருக்குன்னா அது நம்ம பதினஞ்சு ரூபா குடுக்கணு இல்லன்னா அது வாடிப் போன துதா நம்மளுக்கு இலவசமா கெடைக்குது அந் ஆ எங்க எல்லாமே அப்டிதானே இருக்கு இப்போ
ஏன்னா நம்ம வந்து இருக்குற இடங்கள் ஆ வசதி குறைவுனால நம்ம எல்லாமே நம்ம வாங்கிதா ஆகணுன்ற சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோ. ஆனா கிராமத்துல அப்படி கெ டையாது அங்க என்ன வெளையுதோ அத வச்சு அன்னைக்கு அவங்க பொழுத ஓட்டிக்குவாங்க அத வச்சு அவங்க சாப் ட்டுக்குவாங்க அவங்களுக்கு அது போதுமானதா இருந்துது.
ஆ நேரோ முடிஞ்சிடுச்சு நா உங்களுக்
அப்டிங்களா ஆ அழைங்க தோழி கண்டிப்பாக இல்ல நான் ஃப்ரீயாதா இருக்கே நீங்க பேசலா.
ஆ சேரி நா ஒரு ஆ சேரிக்கா ஆ நா ஃப்ரீ ஆயிட்டு உங்களுக்கு அழைக்கிறேங்க்கா ம் ம் நன்றி. நாயில்ல